என்ன
க்குதா
ஆஹ் கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் கேக்குது ஓகே
உம்
என்ன பண்றீங்க வீட்டுல எல்லாரும் என்ன பண்றாங்க
நானா படுக்கணுங்க இனிமேதாங்க எல்லாரும் படுத்து தூங்க போறாங்கங்க ஒருத்தன் எங்கிட்ட சண்டை போட்டுன்னு இருக்காங்க
ஓ ஏன்
போன் வேணுமாங்க அவனுக்கு வெறுப்பேத்திட்டு இருக்
அதெல்லா தர முடியாது சொல்லிருங்க
அதாங்க சொல்லியிருக்கேன்
செரி செரி வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாச்சா
ஆஹ் சாப்பிட்டாங்க நீங்க சாப்பிட்டீங்களா
உம் உ சாப்ட்டேனே
வீட்டு்ல எல்லாரும் சாப்பிட்டாங்களா
சாப்டாச்சு வீட்ல என்ன வனியன் தாத்தா மட்டு ம தானே சாப்பிட்டனும் அங்க ரெண்டு பேர்
சரிங்க என்ன வளலாம் நான் பக்கேன்
நெக்ஸ்ட் என்ன விளாடலாமா
உஹம்
சரி ஒண்ணுல இருந்து ஹண்ட்ரடுக்குள்ள ஏதாச்சும் நம்பற நினைச்சக்கணும்
ஓகே நினைச்சுக்கிட்டேன்
இப்ப வந்து நா கேப்பே என் நான்னு கேட்பேன் இப்ப இப்ப வந்து நீங்க நினைச்ச நம்பர் வந்து டென்ன விட அதிகமா இல்லை கம்மியான்னு சொன்னேன் அத வச்சு நான் கண்டுபிடிப்பன் நெக்ஸ்ட் நான் நான் நி பண்ண நீங்க நன்றி இப்ப நீங்க ஒன்லண்ண ஹண்ட்ரடு எதோ ஒரு நம்பர் நினச்சாச்சா
உம்
உம் சரி ஓகே ஐம்பது
இல்ல ஆஹ் அஹ் கம்மி
அப்போ முப்பது
அதிகம்
முப்பத்தஞ்சு
உம் அதிகம்
உம் நாப்பது
கம்மி
முப்பத் எட்டு
ஆஹ் அதோட க கம்மி
முப்பத்தி ஆறு
இல்ல
முப்பத்தி ஏழு
கரெட்டு
பார் ஏழு அட்டம்டுல கண்டுபிடிச்சிருக்கே
உம்
ஓகே கண்டு புடிச்சுட்ட கரெக்ட்டா என்னா நெனைக்கிற
ஓகே நெனச்சுட்டீங்களா
உம் நெனச்சிட்டே
ஆ ஃபிஃப்டி
கம்மி
கம்மி ஃபாட்டி
கம்மி
ஆஹ் தேர்ட்டி
கம்மி
டுவெண்ட்டி ஹலோ டென்
கம்மி
ஃபைவ்
கம்மி
புரியல
கம்மி
ஹா ஒன்
கரெக்ட் நீயு ஏழு அட் டம்ட்டுல கண்டுபிஸ்ட
அஹ ஹிங்
செரி உம் மூன்று டிஜிட்ல நம்பர் நெனச்சுக்கோங்க
த்ரீ ஜீஜிட்
ஆமா இப்போ வர்தா ஃபை ஃபோர் அப்டி ஓகே வா இப்ப வந்து நா சொல்லுவே இப்ப சப்போஸ் சு ஒ நம்பர் வந்து இப்ப வந்து த்ரி நைன் பைவ் சிக்ஸ் நெனைக்கிறேன்னு வச்சுக்
அ
திடிருன்ட்டு நைன் டூ ஒன்னுன்னு சொல்லுவே அப்போ மூணுன்னா ஃபஸ்ட்டு நம்பர் கரெக்டுன்னு சொல்னு
உம்.
நைன் ஃபைவ் டூன்னுவ அப்போ ரெண்டாவது நம்பர் பஸ்ட்டு ரெண்டு கரெக்ட்டு அப்டின்ட்டு அந்த மாரி
ஓகே
ஓகேவா
ம்.
இது ரொம்ப பெருசா போகுமா சினிய நென்ச்சுக்கோ ரெண்டு பேருமே நீ மணி மட்டும் நெனச்சுக்கோ.
சேரி ஓகே நல்லாருங்க. சிக்கன் ம் ஓகே.
மூணு டிஜிட் நெனச்சிட்டியா.
ஆ நெனச்சிட்டே
ஃபை த்ரீ ஒன்.
ஃபை த்ரீ ஒன்னா. ஆ டூ நம்பர்ஸ் இருக்கு
அது எ எது கரெக்ட்டு
ஆ த்ரீ ஃபை
ஃபை த்ரீ ஒன்னா.
ஆமா ஃபை த்ரீ ஒன்ல ஆ ஃபையும் த்ரீயும் கரெக்ட்டு.
ஃபையும் த்ரீயும் கரெட்டா.
ஆமா ஃபையு த்ரீயு கரெக்ட்டு.
ஓ. ஃபை த்ரீ ஃபை.
ஆ ஃபை த்ரீ ஃபை ஆனா எனக்கு ஒரு டவுட்.
ஆ
இப்போ நா
மேலக்கீழ எல்லா சொல்லக் கூடாது.
ஜி டிஜிட் கூட மாறிருந்தா கூட கரெக்ட்டுன்னு சொல்லுலாமா.
ஆமா அக்யூரட்டா இருக்கணு இப்ப வந்து எக்ஸாம்பிள்க்கு வந்து நா தா சொல்றனே இப்ப வந்து ஆ
இப்போ நா ஒன் ஃபோர் த்ரீனு நெனைக்கிறேன் நீங்க வந்து. ஆ இப்போ வந்து அ ஃபோர் ஒன் த்ரீனு சொல்றீங்க ஓகேவா ஆ இப் இப்ப வந்து
லாஸ்ட்டு த்ரீ மட்டுதா கரெக்ட்டுனு சொல்லுவே ஃபஸ்ட்டு ரெண்டு தப்பு
ஓகே ஓகே அந்த மாரி ஆ ஓகே இப்ப ஃபஸ்ட்ல இருந்து வரு வச்சுக்லா
உம் இப்ப நான் சொன்னது கரட்டா தப்பா
ஆஹ் சொன்னதுல வந்து நீங்கனா நம்ப சொன்னீங்க
நா வந்து ஃபைவ் த்ரீ ஒன்னுன் சொன்னே
ஃபைவ் த்ரீ ஒன்னா தப்பு
ஒண்ணு கூட கரட்டு இல்லையா
இல்லல்ல
செரி ஒரே ஒரு நிம்ச்சோ அப்ப இந்த ஃபைவ் த்ரீ இருக்கு
ஆஹ் அதனாலதா ஃபஸ்ட் ஒரு மாரி டக்குன்னு கரைட்டுன்னு சொன்னே
த்ரீ ஃபைவ் ஒன்
த்ரீ ஃபைவ் ஒன்
ம்
அதெல்லா ஃத்ரீ மட்டு கரெக்ட்
ம் ம்
ம்
த்ரீ ட்டூ ஃபைவ்
ஆ ஃபைவ் த்ரீயும் கரெக்ட் ஃபைவும் கரெக்ட்
த்ரீ செவன் ஃபைவ் இல்ல இல்ல த்ரீ சிக்ஸ் ஃபைவ்
த்ரீ சிக்ஸ்டி ஃபை கரெக்ட்
ஆஹ் இப்பதா இயர்ஸ் ஞாபகம் வந்தது த்ரீ செவன் ஃபை சொன்னதுக்ககப்புறோ
த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டேஸ்
ஆமா
ம்
இது கண்டிச்தா அப்புறமா
ங்ளா
நா நெனக் வா ம் ம் அம்ச்சிட்டே
ஒரே நிமிஷோங்ருக்க ஆஹ் நெனச்சுக்கோங்க
நெனச்சிட்டே
ஓகே ஆ் ஃபோர் த்ரீ எயிட்
இல்ல
உம் ஆஹ் த்ரீ ஃபைவ் எயிட்
நடுவுல் நம்பர் கரெக்ட்டு மிடில்
த்ரீ ஃபைவ் எயிட் ஃபை கரெட்
உம்
ஓக்கே ஆ டூ ஃபைவ் த்ரீ
தப்பு
தப்பா ஆ எயிட் ஃபை நைன்
ஆமா இல்ல
சிக்ஸ் ஃபை எயிட் சிக்ஸ் ஃபை டூ
இல்ல
ஆ ஒன் ஃபை ஒன்
இல்ல
ஆ
நா வந்து கொஞ்சோ கோலாறு நா கொஞ்சோ டைப்பத நமாஸ் பண்ணுவ அவ்ல்தா
ம் ஒன் ஃபை எயிட் நைன் ஃவை செவன்
இல்ல
எயிட் ஃவை சிக்ஸ்
இல்ல
ஆ செவன் ஃபைவ் எயிட்
இல்ல
ஆ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர்
இல்ல
இல்லயா ஃபை ஃபை ஃபை
கரெக்ட்
ம்
ஆ எப்டி திடீர்னு இந்த நாபகோ இந்த தந்த யோசன வந்தது
சொல்லுங்க
இப்ப சடனா எப்பிடி இப்பிடின்டு எதோ சிக்ஸ் போர் என்ன மாரி சொன்னீங்க சடனா எப்பிடி டிரிபில் ஃபைனு தோணுச்சு
ஆ தீடிர்னா தோணுல ஆ ஃபை ஃபை ஃபோர்தா சொல்லவந்தே செரி எதுக்கு இந்த கோலாறு வேற கோலாறு கோலாருன்னு சொல்லங்கே ஒரே நம்பர்ல குடுக்குமான்னு சொல்ட்டு கொஞ்சு யோஸ்ச்சே செரி ஃபையே சொல்லி பாக்கலான்னு சொல்ட்டு சொன்னுனே கரெட்டாயிச்சு
அனவ்வு யோசிக்கல பாரே பி ஒரு எடத்துல கூட நீ ஃபிப்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணல, ஃபிப்டி ஃபைவ்ல முடிக்கல. அப்படி முடிச்சிருந்தா உனக்கு ஒரு ஐடியா கெடச்சிருக்கு
ஆமா நா வந்ததது இல்லாம நா ஒரு ஒரு நைன், எயிட், செவன், சிக்ஸ், ஃபைவ் அப்படிதா வந்தே சோ அதெல்லா கண்டுபுடிச்சிட்டா
பாராட்ர அப்டி செட் ஆனா ரொம்ப நேர டைம் ஆச்சு
நாங்க - நங்க - நங்
ரொம்ப நேரோ டைம் ஆயிச்சு- ரொம்ப நேரோ டைம் ஆயிச்சு
ஓ ரொம்ப நேர - ரொம்ப நேர ஆஹ் சேரிங்கயா எப்டி இருந்தாலும் கண்டு புடிச்சானுங்கள கண்டுபுடிச்சதுக்குரம் அப்ரிசெட் பன்னோன்
ஓகே மீண்டும் தொடர்பு கொள்ள உங்களில் நா பாய்
பாய்